ஆ
ஹா கேக்குது எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்க நீங்க எப்புற்ருக்கீங்க
ஹா நல்லா இருக்கே வீட்ல எல்லாரு எப்டி இருக்காங்க
ஆ எல்லாரு நல்லா இருக்காங்க உங்க வீட்ல
ஆ எல்லா நல்லா இருக்காங்க அன்னைக்கு உங்கள பாத்த அங்க ஃப்ரெண்ட்ஸோட போயிட்ருந்தீங்க ரொம்ப எளச்சு போன மாற்ருக்கு என்ன ஆச்சு ஒடம்பு சரியில்லையா
ஆ இ ஒடம்பு தெரில சாப்புட்டுத்தா இருக்க என்ன பண்றதுன் தெர்ல ஒடம்பே வரமாட்டிங்கிது
அப்டியா
ஆமா
அதா இல்ல ஒடம்பு செரியில்லாம ஹா ஏதோ ஒடம்பு சரியில்லாம போன மாரி அவ்ளோவ் எழச்சி போன மாரி இருந் தீங்க அத்னாலதா
இல்ல இல்ல நல்லாதா சாப்புர்ற பட் ஆனா என்னன் தெர்ல ஒடம்பே வர வரமாட்டியிது
ஓ சேரி ச் செரி வேற எதுவு ஜிம்முக்கெல்லா போறீங்களா எதுவும் போலியா ஆ வீட்ல எதா பயிற்சி பண்றீங்களா
ஆ வீட்ல வேணா டெய்லியு நடைபயிற்சி மேற்கொள்ளுவ
ஹா ஹா ஹா சேரி சேரி அதுக்கேத்த மாரி நல்லா சாப்புடுங்க ஆ முட்டையெல்லா டெய்லி சாப்ட்றீங்களா
ஆ முட்ட தா சாப்பு முட்ட சாப்புர்ற ஒரு முட்ட
ம் ம் நம்ப காலைல எழுந்தவொன்னே நீங்க மும் மொத அந்த ம பயிற்சி பண்றதுக் க்கு முன்னாடியே முட்ட சாப்ட்ருங்க முட்ட வெள்ளக்கரு காலைல எழுந்து நாலு முட்டக்கூட சாப்புட்லாமே வெள்ளக் கரு நாலு முட்ட சாப்ட்டுட்டு அதுக்கப்றொ பயிற்சி பண்ணுங்க உடல் பயிற்சி மத்தியாளொன்னா நல்லா த்து நெறைஞ்ச சாப்பாடா சாப்புடுங்க புரத சத்த அதிகமா எடுத்துக்கோங்க
கண்டிப்பா ஆ அதுவு கான்சன்ட்ரேட் பண்ணனு
கோழிக்கறி ஆ மீன்னெல்லா தெனமு எடுத்துக்கோங்க ஒரு நாள் கோழி ஒரு நாள் மீனு முட் முட்ட டெய்லி ஒ மூணு வேளையு எடுத் எடுத்துக்கோங்க ரெண்ரெண்டு முட்ட சாப்பாடெல்லா கமி பண்ணிக்கோங்க ம் ஹு அரிசி வகைகள்லா கொஞ்சொ கமி பண்ணிட் ட்டு இதுலெல்லா நல்லா அ முக்கியத்துவ குடுத்து சாப்டுங்க.
ம் நீங்க உங்க ஒணவு முறைய பத்தி சொல்லுங்ளே. நீங்க என்னன்ன மாரி ஒணவு முறை டெய்லி ஃபாலோ பண்ணுவிங்கனு சொன்னிங்னா கொஞ்சொ எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு
நமக்கு இப்ப நா வந்து அந்த சிறுதானிய இருக்குல்ல அது அதிகமா எடுத்துக்கறே. நா வந்து ஒடம்ப கொறைக்கறதுக்காக முயற்சி பண்ணிட்ருக்கே அதனால தா திரி நம்ப எதெல்லா சாப்ட்டு ஒ டம்பு ஏறுச்சோ அதெல்லா உங்களுக்கு சொல்லலா. ஏன்னா நடுவ்ல ரொம்ப ஒடம்பு கொறைஞ்சிரு சில்ல அப்போ ஒடம்ப ஏத் ஏத்தறதுக்காக இதெல்லா சாப்ட்டே. அப்போ நல்லா ஏறிடுச்சு இப்போ அத கொறைக்றதுக்கு முயற்சி பண்ணிட்ருக்க அதுக்குதா வெள்ள அரிசி எல்லா சுத் தமா விட சொன்னாங்க வெள்ள சக்கர அதையு விட சொன்னாங்க சரி அ அதெல்லா விட்டுட்டு இந்த மாரிதா சாப்ட்டுட்ருக்கே இப்போ புரதசத்து நம்ப னா நம்ம ஒடம்பு எடைக்கு ஏத்த மாரி சாப்பிட சொல்றாங்களே புரதத்த சேத்துக்க சொல்றாங்க அதையு சாப்ட்டுட்டு அப்புற இந்த ஏ பி சி ஜூஸ்னு ஒண்ணு குடிச்சு இருக்கே நானு வெயிட்ட கொறைக்கிறதுக்காக நீங்களு இந்த கே ஏப் பிள் பீட்ரூட் கேரட் போட்டு அத குடிச்சி
ம் எப்புடி ராவா ராவாவ அ பு கு அரை ப்பிங்ளா இல்ல
ஆமா ஆமா இல்ல ஆப்பிள் ஒரு பாதி ஆப்பிள் தா எடுப்ப கேரட் ஒரு சின்ன துண்டு பீட்ரூட் ஒரு சின்ன துண்டு மூணத்தையு ஒன்னா போட்டு அப்டே வரே
ஓ முழு முழுவு ஆப்பிள் சே சாரி முழு பீட்ரூட் போட மா
ஆ ஆ ஐய்யோ இல்ல முழுசுனா நம்ப அது நீங்க ஒரு ஒரு நாள் ஒன்னொன்னு ஒ ஒன்னாள் வெறு முழு பீட்ரூட்ட போட்டு அரச்சு குடிக்கலா ஒர் நாள் வெறு கேரட்ட போட்டு அரச்சு குடி‌ கிலா இல்ல ஏ பி சி னா நீங்க ஆப்பிள் பாதி பீட்ரூட்டோ கேரட்டோ ஒரு கால் கால் எடுத்திங்னா போதோ அதிலியு சக்கர எல்லா சேக்காம நீங்க அர சு அத குடிக்கலா இதெல்லா நா வெயிட்ட கொறைக்கிறதுக்காக பட்றது நீங்க வெயிட்ட ஏத்தறதுக்கு பாலு ந தய சேத்து பாலு தயிரு நெய்யி அதெல்லா நல்லா நெறைய சேத்து சாப்பில்லா
ஓகே
ரொம்ப ஏறிட்டாலு கஷ்டமா இருக்கு கொறைக்க
ஆமா அதுதா அ அந்த ஒரு மீடியமான ஒடம்புல சிக்கிறதுதா பெரிய கஷ் சமமா இருக்து கொறஞ்சவங்களுக்கு அதிகமா ஏத்தனுன்னு பிரயாஷ் த அதிகமா இருக்கிறவங்களுக்கு கொறைக்கணுன் ஆச ஆன கரெக்டா வச்சுக்கணும்னா அந்த உணவு முறை ரொம்ப டிஸப்ளினா டிஸப்ளினா இருக்கணு போலிருக்கு
ம் ஒரு வயசுக்கு அப்பறமா நமக்கு கொறைக்கணுலே அதுக்குதா தோ முயற்சி பண்ணியிட்டுருக்கோ இல்லனா அது ஏதோ சக்கர வியாதி எல்லா சொல்றாங்கல்ல ரத்த அழு தோ எல்லா வந்துரோன்ட்டு அது நமக்கு இப்பத்துல இருந்தே பயம் வந் தல்து அது எங்க அப்பா அம்மாக்கல்லா இருக்கு து அது ரத்தத்துல வந்து கொழுப் உப்பு அதிகமா இருக்குன் சொல்றாங்க அது
ஓகே ஆ கொழுப்பு அதா நம்ம கொழுப்பதிகமா இருந்துச்சினா மேன் ஒப்புக் உப்பு கொறச்சிக்கணு ஆ பிளஸ் வந்து இந்த சர்க்கரை சர்க்கரையுமே வந்துதா கொழு சர்க்கரை என்ன பண்ணதுனா உம் சிக்ணு அந்த மாவுசத்து மாவு சத்து இருக்கு உணவு அரிசி கோதும அதெல்லாத்தைமே கொறைச்சிட்டு இந்த நீங்க சொன்ன மாரி சிறுதானியம் அதிகமா எடுத்துக்கணு சிறுதானியத்துல வந்து சத் ஆஹ் பைபர் அதிகொ நார்ச்சத்து அதிகொ ஆ பொ இது கமி ஆஹ் கார் மாவுச்சத்து கம்மீன் வச்சு
ஆமா ஆமா உம்
நொவெடுத்துகிட்டொம்னாலு நம்ம கொலஸ்ட்ரால் கொழுப்பு சத்து கொறச்சிக்லா
ஆமா அதோ அந்த ரத்த அளவு வந்து ரொம்ப திக்கா இருக்குன்ஸ் சொல்றாங்க அத வந்து நம்ம மெல்லிசா கொண்டரணுமா அதே மாரி அதுல கொழுப்போ அத் அதிகமா இருக்கா அது வந்த் து அந்த இதயவ் நோய்கள்லா வரத் துக்கான ஆரம்ப காலமா இருக்கு அப்டின்ஸ் சொல்றாங்க
ஓ ஓகே ஓகே ரத்தொ வந்து கொஞ்சொ திக்னஸ் அதிகமா இருக்றது நல்லதுதா ஆனா அது ரொம்ப அதிகமாய்வு இருக் கூடாது
ஆமா அதுதா அங்கங்க கட்டியா ஃபார்ம் ஆய்ட்டு அப்டி வருதுன் சொல்றாங்க
ஆஹ் அந்த நம்ம நரம்புல போகும்போது அந்த ரத்தொ ஃப்ரீயா போகாது அ இப்போ அ என்ன சொல்றது ச்ச் தண்ணி மாறிருக்றது வந்து ஒரு ட்டியூப்க்குள்ள போறதுக் கோ அ கொஞ்சோ செமி சாலிடா இருக்றது டியூப்புக்குள்ள போறதுக்கு டிஃப்ரன்ஸ் இருக்குல்ல தண்ணினா சி சீக்கிர ஃப்ளோவா போயிட்டேருக்கோ அந்த செமிசாலிட் வந்து போயி தேக்கமடஞ்சு போகு அப்ப அந்த ரத்தோ ப்ளட் ப்ரெஷர் வந்து கரெக்டான சீர்ல்ல நம்ம இதயத்துக்கு ஒடம்புக்ல்லா போ
ஓ செரி
ச்ச் சோ அதனாலதா அந்த திக்னஸ் கம்மியா இருந்துச்சுன்னா த ர- ரத்த ஓட்டோ வேகமா இருக் திக்னஸ் அதிகமா இருக்கும்போது அந்த நரம்புள ர த்த போறதோட வேகோ க பாதிக்கு அ தடைபடு
அதுக்குதா சுடுதண்ணி அடிக்கடி குடிக்க சொல்றாங்க மூணு வேலயுமே உணவுக்கு அப்பறமா சுடுத்தண்ணி
ம் தண்ணி குடிக்லா சுடு தண்ணியே குடிச்சா ந சே
அந்த ரத்தத்தோட இது அ அ ஆமா அதே மாரி இந்த அவங்கதா சொன்னாங்க அந்த ஏ பி சி ஜூஸ் எல்லா கூட மருத்துவர்கள் தா அத குடிக்க சொல்லிருக்காங்க அத நல்லா தண்ணியா குடிக் க சொல்லிருக்காங்க செரி உங்ளுக்கு வந்து நீங்க அத பால் கூட சே த்து குடிச்சீங்கன்னா உங்குளுக் கொஞ்சோ ஒடம்பு வெயிட்டு போடூல அதே மாரி இந்த பேரிச்ச பழோலா இருக் க்குல அது அப்றோ இந்த பாதாமு ஆ முந்திரி எல்லா இருக்குல்ல அதெல்லா நீங்க நைட்டு ஊற வெச்சு காலைல அத அரச்சு நீங்க பாலோட சே த்து அரச்சு குடிங்க நல்லா வெயிட்டு போடூ உங்குளுக்கு
ஓ செரி செரி செரிங்க நானே வந்து என்ன பண்ணனா கொஞ்ச நாள் அந்த பீட்ரூட் டு குடிச்சா நல்லதுன் சொல்லிட்டு பீட்ரூட்டு அம்லா அ நெல்லிக்காய வந்து சேத்து அரச்சி குடிச்சே ஆனா நா என்ன தப்பண்ட்டேனா முழு முழு பீட்ரூட்டா அரச்சு அரச்சு குடிச்சே குட்டி குட்டி பீட் ரூட்டா‌ வாங்கிட்டு வந்து குட்டினா ஓரளவுக்கு குட்டி முழுசா முழுசா அரச்சு குடிச்ச பட் ஆனா எல்லா விஷ்யமே ஸ்டார்ட் பண்ணிருவே ஆனா அது கன்சிஸ்டன்டா கொண்டு போகாம ஒரு வாரோ பத்து நாள் அவ்ளோ அதா ட்ராப் பண்ணிட்றது
ஓ செரி செரி
இப்போ நீங்க சொன்ன மாரி கொஞ்சோ கொஞ்சோ சின்ன சின் ன பீஸா போட்டு குடிச்சாலு அத தொடர்ந்து குடிக்கூ போது அதோட பயன் வந்து நீடி க்கு நா வந்து ஆ க ஆசைக்கு வந்து செரி நல்லது ஒடம்புக்கு அப்டின்னு சொல்ட்டு ஆ பெரிய பீஸா ஒரு பீட்ரூட் முழுசா போட்டு அரச்சு குடிச் சட்றது அது கடைசில வந்து ஒரு ஒரு வாரத்துல அது வந்து ஒரு நமக்கு தெகட்டி
ஆமா ஓ செரி செரி அதா அப்டி இல்லாம ஒரு ஒரு பீட்ரூட்ட நீங்க ரெண் டு நாள் மூணு நாளைக்கு யூஸ் பண்ற மாரி கட் பண்ணிக்கனு அந்த மாரி இல்ல சின்ன பீட்ரூட் ட்டா வாங்கினீங்கன்னா கூட பரவால்ல பெருசு நா வாங்குறதெல்லா பெருசு நாங்க ரெண் டு மூணு பேர் குடிப்போ வீட்ல அதனால அப்டி பண்ற றது அதே மாரி அந்த நீங்க சொல்ற நெல்லி க்கா எல்லா கூட வெயிட்ட கொறைக்கிறதுக்கு நல்லது ஒருவேள அதனால தா நீங்க வெயிட் ரொம்ப கொறஞ் சிருக்கிங் போல க்கு அந்த மாரி வேணா நா ட்ரை பண்ணி பாக்குறே
ஆ கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க அந்த ஆப்பிளுக்கு பதிலா ஒரு நாள் இந்த நெல்லிக்கா பெரிய நெல்லிக்காய குடிச்சீங்ன்னா அவ்ளோ நியூட் அதுல வந்து ரொம்ப ஆன்டி ஆக்சிடென்ட்
ஆமா மா வைட்டமின் சியு அதிகமா ருக்கு அதுல கண்டிப்பா டெய்லியு சேத்துக்க சொல்லியிருக்காங்க
ஆ கண்டிப்பா ஆன்டி ஆக்சிடென்ட்
ஆ ஆமா ஆமாமா ம் அதனால தா அப்ப உங்களுக் வெயிட்டு கொறஞ்சிருக்கூன் நெனை கிறே நீங்க அது டெய்லி எடுத்துட்ரிந்திங்ளா இப்பொ அதெல்லா தா எனக்கு எடுத்துக்க சொல்லிருக்காங்க நா இன்னு அத முயற்சி பண்ணவே இல்ல
சக்கர போடாம அந்த ஆப்பிள் ஆப்பிள் வந்து இனிப் ப்பு குடுக்கூ ஆப்பிளுக்கு பதுலா நீங்க நெல்லிக்காஸ் சேத்துனீங்னா அது ஒரு மாரி புளிப்பான டேஸ்டுக்கு நல்லாருக்கு
ஹா செரி செரி நா அப்டி வேணா பண்ணி பாக்றெ நீங்க வந்து இந்த ஆப்பிளு இத போட்டு கூடயே நீங்க பேருச்சம்பழத்தையு போட்டு கு குடிச்சிங்கனா ரொம்ப அருமையாருக்கு கொஞ்சமா பால் சேத்துக்கிட்டிங்கனா நல்ல வெயிட்டும் போடூ உங்களுக்கு அடுத்த தடவ நா பாக்கும்போது நீங்க நல்லா வெயிட்டு போட்ருக்கணு அந்த மாரி நல்லா சாப்டுங்க ஆரோக்யமா நெறைய பழங்கள் காய்கள் ஆமா வெறூ நமக்கு கறீ மீனு மட் டுமே அ இது வராது கொஞ் சொ இந்த மாரியு சேத்துக்கணு
சைலா ஃபாலோ பண்ணி பாக்குறே
ஹா வேற வேற என்ன சொல்றது ஹா ஆமா கரெக்ட் ஆமா ஆமா வேர்க்கடல எனக்கு வந்து நைட்டு ஊர வச்சு காலைல வேக வச் சு சாப்ட சொல்லிர்க்காங்க நீங்க வந்து வெயிட்டு போடணூனா ல்ல அந்த வருத்த வேர்க்கடல அப்றோ இதெல்லா கெடைக்குதுல்ல நல்ல அந்த மொளகாத்தூள்ல்லா போட்டு கடையிலே கெடைக்குது வருத்தது அந்த மாரியே நீங்க சாப்புட்லா வெயிட்டு போட் ட்றதுக்கு எங்ளுக்குலா அந்த மாரி சாப்டக் கூடாதுன் சொல்லிருக் காங்க அதா நைட் டு ஊற வச்சிட்டு அத காலைல வேக வச் ச்சு அததா சாப் புட்னுன் சொல்லிருக்காங்க அந்த மாரி வேணா நா ட்ரை பண்ணி பாக்குறே
ஆஹ் ஓகே ஓகே பண்ணுங்க பண்ணுங்க
சரி பாக்கலா அப்ப அடுத்த தடவ பாக்கும் போது நீங்க வந்து வெயிட்டு கொறைஞ்சிருவ ஏறி நா வந்து கொறஞ்சிருக்கணு
கே ஓகே உங்களுக்கும் ஆல் த பெஸ்ட் கொறைச்சிக்கங் குறைச்சிக்க ம் ஓகேங்க ஆ ஆ அ பாய் பாய்